ஹலோ சொல்லுங்மா எப்டிர்க்கிங்க
ஆஹ் நல்லா இர்க்கேம்மா
நல்லார்க்கிங்ளா செரி செரி ரொம்ப நள்ளாச்சே செரி ஊங்கிட்ட பேசணு சொல்லி இருந்தது அதனால தா கால் பண்ணே எப்டிர்க்கிங்க வெய் ட்ல எல்லா நல்லாருக்காங்ளா மண்டல் நல்லாருக்கோ சங்க நல்லா படிக்றாங்ளா சாரி டிஸ்டப் பண்ணிட்டே நெனைக்கிறேன் தூங்கீட் ருக்கீங்களோ இல்ல பா அப்பிடின்ட்ல சொல்லுங்க அப்பறம் ஆ சொல்லுங்க எனக்கு ஒரு கேக் ஆட்ரு
ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
குதுங்ளா
ஒண்ணு இல்லப்பா அடிக்கடி மற மறந்துறேன் நானு என்ன ஆச்சு
ஹலோ
ம் என்னாச்சு வாய்ஸ் உங்களது என்னாச்சு
என் வாய்ஸ்
வாய்ஸ் எனக்கே கேக்குது இன்னுரு நால் நெட்வர்க்கா இதுவாருக்குண்ணீங்க சொல்லுங்க எனக்கு கேக்குது பா செ
எனக்
வந்து அடிக்கடி ந ஞாபக மறதியா இருக்குப்பா ம்ஹூம் ஆ இதுல வந்து ஆ அ அ பேக்கிங் ஆடர் வந்துருச்சுனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்ணிட்ற நானு ஒரு டென்ஷனா இருக்கு ஏ நீங்க ஏதாவது டென்ஷல இருந்துருப்பீங்க ஒருத்தர் கிட்ட குடு க்க வேண்டியதா இன்னொருத்தர்ட்ட குடு த்துருப்பீங்க அதலா ஒண்ணு இல்ல ம், ம்
இப்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த மாரி ஆயிடுச்சு ஆ கஸ்டமர் சேடிஸ்பேக்சனே இல்லாம நானு கேக் குடுக்க வேண்டியதா போயிடு
சேரி எதுக்கு ஒரு ரிவ்யூ எடுத்துக்க வேண்டியதுதான டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுக்கே தெரியுதா இல்ல அடிக்கடி மறந்துட்ற மாரி யோசிக்கிறீங்களா இல்ல ஏதாவது டென்ஷன்ல இருந்ததுனால அந்த மாரி மாத்
இல் இ இல்லப்பா நா எப்பமே வந்து எதுனான்னா எழுதி வச்சிருப்ப நானு
தானா
அது எழுதி வச்சு கூட இந்த வாட்டி நானு
என்னவோ மறந்துட்ட ஏதாவது டென்ஷன்ல பண்ணிருப்பீங்க அவுங்க சொன்ன எஸ்ன்ஸ் நா போட்ட எஸ்ன்ஸ் வேறன்ற மாரி ஆயிருச்சு
ஃப்ளேவர் மா
மாத்திட்டே நானு உம் ஓகே ஓகே உம் உம் அதெல்லா ஒண்ணு இல்லங்க நம்ளுக்கு என்ன வயசா ஆயிடுச்சு அவ்ளோ சீக்கிரத்துல வந்து இந்த மறதி வர்றதுக்கு எதாவுது புள்ளைங்க டென்ஷனு அ ம்
அப்டினு யோசிக்கிறே
இல்ல ஏதாவது பிள்ளைங்க டென்ஷன்னு இல்ல வீட்டுல ஒர்க் லோட் அதிகமா இருந்திருக்கு அதனால
ஆஹ் ப ப பசங்க டென்ஷன் தா பெரிய டென்ஷனா இருக்கு படிப்பு வந்து உம் ம் படிக்கிறாங்க இருந்தாலு ஆவரேஜா தா படிக்கிறாங் அதுவே ஒரு டென்ஷன் தா
உம் உம் பாங்க பிள்ளைங்க வந்து எவ்ளோ அது எல்லா பேரன்ஸுக்கு இருக்கிற டென்ஷன் தா இப்ப ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு நாப்பது பேர் படிக்கிறாங்க எல்லாருமே ஒரே மாரிதா சொல்லி தராங்க இப்ப எல்லாருமே அ ஃபர்ஸ்ட் கேக்கறாங்க யாருக்கு மூள இருக்கோ அவெ தா ஃபர்ஸ்ட் சங்கி எடுக்கிறா நம்ம பிள்ளைங்களுக்கு ஐக்யூ பவர் கம்மி எல்லாமே நாப்பது பேருமே எடு க்னுன்னா எப்படி முடியு எல்லாருக்குமே ஒரே இது இருக்கனு ஆஹ் அதுக்கெல்லா ஒரி பண்ணிட்டா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல என்ன கொஞ்சோ நம்ம பசங்கள பூஸ் பண்ணணு நல்ல படிங்கப்பா நல்லா படிங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கனு
அ அது சொல்லிட்டு தா இருக்கிறோ பசங்களு கொஞ்சோ புரிஞ்சுக்கணு இல்லையா வீட்டு நிலமை புரிஞ்சுக்கணு கஷ்ட நஷ்டம் புரிஞ்சுக் க்கணு
உம் அது தா கொஞ்சம் கவலையா இருக்கு சரி சரி அப் உங்களுக்கு அப்டி ஏதாவது ரொம்ப இதுவா இருந்ததுன்னா ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணிக்கோங்க
ம், அன் இந்த மாரி கன்சல்ட் பண்ற டாக்டர்னா எப்டி எப்டி நம்ப போறதுப்பா எனக்
அவரு ஜெயில் அததா, ஆஆ, ம்ம் ஆ
ஏ ஏனா இ இது நார்மல் டாக்டர் கிட்ட போனுமா
இங்க உங்க அக்கம்பக்கத்துல இருக்கற டாக்டர்கிட்டயே போங்கல்லே அவங்க என்ன சொல்றாரு கேளுங்க அவரே சஜஸ் பண்ணுவாரு நியூராலஜிய பாக்க சொல்லுவாரு இல்லனா சைக்காட்டிஸ்ட பாக்க சொ சொல்லுவரு ஸ்ட் நார்மலா போங்க ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இவ்ளோ சீக்கிரத்துல எல்லா வந்து இந்த மாரி மற தின்றது வந்து ரேரு ஏதோ கொஞ்ச நஞ்சோ எதுக்கா ஏதா டென்ஷனா இருக்கிறதுனால மறந்துடுவோ அதெல்லா ஒண்ணும் கிடையாது இங்க அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா ஒரு ஜென்ரல் செக்கப்பு ஜென்ரல் டாக்டர் கிட்ட போய்ட்டு அவரு கவுன்சிலிங் மாரி பண்ணிக் கோங்க
சேரி சே
ஓக்கேவா மருந்துதா தருவாங்குளா இல்ல தெரபி ஆம்மா பஸ்ட்டு அவுங்க பாப்பாங்க அவுங்க பேச பேச அவுங் உங்காள வந் து எக்ஸாமைன் பண்ணுவாங்க பேசிக்கிட்டே அதாவுது நம்ம நார்மல் டாக்டர் கெடையாது நார்மல் டாக்டர் வந்து மத் த டாக்டர்தா சஜஸ்சு பண்ணுவாங்க அது வந்து மத்த டாக்டர் வந்து ஆ ஒரு நியூராலஜியா இருக்குலா நியூராலஜினா உங்கள டெஸ்ட் பண்ண சொல்லுவாரு எல்லாமே ஒழுங்கா இருக்கா நம்ம நரம்பு மண்டலம்லா நல்லா இருக்கா அப்டின்யிட்டு பாக்குறதுக்காக செக்கப் பண்ணஸ் சொல்லுவாரு அதுக்கப் பறோ ஆயி அதில் எல்லாமே ஓகேவே இருந்ததுன்னா அவரு வந்து சைக்கேட்டிஸ்ட்ட செக் பண்ண சொல் அப்டி அதுல எதாவுது ஃபால்ட் இருந்த அவுரே மருந்து குடுத்து இது சாப்புட்டுவாங்க பாக்குலா அப்டின் சொல்லுவாங்க எனக்கு இவ்ளோ டீடெயில்ஸ் இல்ல அவங்க ரிலேஷன்ஸ்சுல அதே இப்போ இந்த மாரி இருக்கதா சொன்னீங்கள்ள இவுங்க ரிலேஷன்ஸ்சு கெடையாதும்மா மாமாவா ரிலேஷன்ஸ்சு கெடையாது இல்லல்ல ரிலேஷன்ஸ்சு கெடையாது இங்க எங்க பக்கத்து வீட்ல இருந்தவரு அ ஹா ஆ சேரி அவருக் கு அவருக் க்கு காமிச்சாங்க அவங்க சொல்றது வெச்சுதா நா உங்களுக்கு சொல்றே ஆனா அவருக்கு வயசு எழுவத்தஞ்சு எழுவத் த்தாறுக்கு மேலாவுது
உம் ம் சேரி செரி
அவுருமே நல்லதாம்பா இருந்தாரு யாரோ ஒரு மூண் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவுங்க அவரு வந்து வேலைக் போயிட்டு வரும்போது உம் பின்னாடி பசங்க நாலுப் பேர் சேந்து மண்டைல அடிச்சுட்டு அவர் கையில இருந்த பைய புடிங்கிட்டு வெட் ட்டாங்
பையின்னா
பணப்பை ஆம்மா அதுக்கப்பறோ வந்து கொஞ்ச நாள் அப்டியே ஒரு மாரியா இருந்தாரு ஆனா அப்பவே வந்து செக்கப்பு இந்த இங்க மண்டையில அடிப்பட்டதுனால ஸ்டிச்சஸ்ல்லா போட்டாங்க பிளட் பிளீடிங் ஆகுதுன் சொல்ட்டு ஆனா ஸ்கேன்லா எடுத்தாங்க அப் அப்பல்லா எதுவு தெரியல எதுவு இல்லன்னு கூட சொல்லிட்டாங்க எதுவு இல்ல அப்டின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்பறொ ஒரு வருஷொ ரெண்டு வருஷொ கழிச்சு அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துது அதுக்கப்புறமேட் ட்டு கொஞ்சொ கொஞ்சமா வந்து மறக்க ஆரம்பிச்சுட்டாரு யாருன்னு கேட்டா சரியா சொல்ல மாட் டேங்குறாரு அப்புறம் தன் ம ந்த அவருக்கு இல்ல அதாவது சாப்பிடணு பசி எடுக்குது பாத்ரூம் போனு அந்த மாரி இதுவே கெடையாது அடிக்கடி ஒரு ரெண்டு மண் நேரத்துக் கொரு மண் நேரத்துக்கு அவங்க ஒய்ஃப்தா அவங்கள கூப்ட்டு கூப்ட்டு ஏங்க எதாவது சாப்பிடுறீங்களா சரி பிஸ்கெட் சாப்புடுங்க பாத்ரூம் போங்க னு கேட்டுக்குட்டே இருப்பாங்க அவன் இன்னும் கூட போயிட்டு தான் இருக் இருக்கறாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு மாசம் மாசம் செக்கப் பண்ணிட்டு ஆஹ் மெடிச சன்ஸ் குடுத்துட்டு தான் இருக்கறாங்க அவங்களுக்கு
இப்ப மெடிசன் சாப்பறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்டு எதுவும் இருக்காது இல்ல
கெடையாது இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கெடையாது அதாவது இந்த வயசு சுக்குமேல இம்ப்ரூவ்மெண்ட் கெடையாது ஒரு அம்பது அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது அது டிலே பண்ணலாம் ரொம்ப ஆகறத கம்மி கொல்லலாம்
ஓ செரி செரி
சொல்றாங்க அது என்னமோ தெரியலங்க அது இப்ப வந்து வீட்டுக்கு ஒரு ஃபேமிலில ஒருத்தருக்கு இருக்கற மாதிரிதான் நான் கேள்விப்படுறேன்
ஐயோ அது வேற பயமா இருக்குது
ஆமா இப்ப அது அது எதனாலனே தெரல இந்த அஹ் நம்ம சாப்பிடுற சாப்பாடா இல்ல குடிக்கிற தண்ணியா அந்த காலத்துல எல்லாம் பம்பு தண்ணியா அழகா குடிச்சுட்டு இருக்கோம் இப்ப கேன் வாட்டரு ஆரோ வாட் ட்ரு இந்த வாட்டரு அந்த வாட்டருன்னு அதைத்தான் குடிக்கிறோ அது குடிச்சு நல்ல சத் தண்ணி தான் அவ்வளவு செலவு பண்ணி போட்டு அதைத்தான் குடிக்கிறொ அது குடிச்சாலுமே மூட்டு வலிக்குது எலும்பு தேமானம் இருக்குது கால்சியம் இல்ல அப்டின்றாங்க அத ஏன் கேக்குறீங்க ஆஹ் ஆஹ் நீங்க அதெல்லாம் ச்சி அதெல்லாம் யோச்சி நீங்களாம் பய ங்க நீங்க போய் ஜெனரல் செக்அப் பண்ணுங்க ஏதாவது ஸ்டரஸ்ல இருந்தா கூட சில சமயம் அந்த மாரி ஆகும் இந்த மாரிதான் எனக்கு ஒரு டைம் அப்படிதான் மோதல்ல்லாம் கழட்டி வச்சேன் கழட்டி வச்சுட்டு அது சுத்தமா மறந்தே போயிடுச்சு எங்கேயோ கிளம்பும் போது எங்க வச்சேன் அதான் எங்க வச்சேன் எங்க வச்சேன் எங்க வச்சேன்னு ரொம்ப நேரம் தேடி கடைசியல அது போடாமலே நான் போயிட்டேன் அதுக்கு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்பு அப்புறம் ஞாபகம் வந்தது
உம்
அப்டியாச்சு அது ஒரு ஒரு செகண்டு் தான் மறக்கறதுக்கு ஒரு அது நியூட்ரான் செக் என்னமோ சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதுல அது மறந்துறது டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் ஒருல்லாம் அதுதான் அதுனது அதுதான் இறைவனுடைய மகிமை
ஏதோ போங்கப்பா இப்ப எனக்கு வந்து
வந்து நம்ம தியானம் அது என்ன சொல்லுவாங்க மெடிடேஷன் எக்ச சைஸ் வாக்கிங்கு சக்கரம் எல்லாம் கொஞ்ச கம்மியா எடுத்துக்கணுங்க
ஆமா அது என்னமும் கரெக்ட் தாப்பா இப்ப கொஞ்ச எனக்கு வந்து நா கண்டிப் டாக்டர் கிட்ட போனும்ன்ட்டு ரொம்ப
இதுவா இருக்கே நம்ம பசங்க பாதிக்க கூடாதுல்லா சரி சரி பாருங்க ஒன்னு வரி பண்ணிக்காதீங்க உங்க வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க
சரிப்பா சரி ஆ நல்லா இருக்
நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சேரி
சேரிப்பா ஓகேப்பா பாய் நான் போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்ற
உம்
ஓகேப்பா பாய்
சேரி சேரி